தோழி
அ எப்டி தோழி இருக்குறீங்க
ஆ ஆ நல்லா இருக்குறே நீங்க எப்புடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கறன் தோழி தோழி இப்போ பாத்தீங்கன்னா ஆ அது நீங்க அதாது நீங்க படிக்க காலத்துல எல்லா உங்களுடைய காலேஜ் உடைய அல்லாது உங்களு பள்ளியோடைய நினைவுகள் எல்லா உங்களுக்கு இருக்கா தோழி
ஆ இருக்கு இருக்கு அதெல்லா மறக்க முடியுமா மறுக்க முடிய யற இதுவா அது
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி சரி எனக்கு திடீர்னு என்னுடைய பள்ளி நினைவுகள் கொஞ்ச் ஞாபகத்துக்கு வந்தது சோ உங்க கூட கொஞ்சோ பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கு கூப்ன்னு சொல்லி உங்களுக்கு நா அழைப்பு விடுத்துருக்
ம் ஆ செரி செரி செரி பேசுங்கப்பா
எ ஆமாந் தோழி இப்போ அப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப இப்ப பிள்ளைங்களுக்கு சாப்பாடு குடுக்குற சாப்பாட அப்படியே நமக்கு வீட்டுக்கு அப்படியே மூட்ட கட்டி எடுத்துக்கிட்டு வராங்க சாப்பிட மாட்டேங்கறாங்க இல்லையா ஆனா அப்பெல்லா இப்ப எடுத்துட்டு போற சா ப்பாடு நமக்கு ஒரு வாய் கூட சாப்பாடு கெடைக்காது அப்படியே கொண்டாந்து பிள்ளைங்க என் ன பண்ணுவாங்க நம்மளோட ஃப்ரெண் நம்மளுடைய தோழிகள் எல்லா என்ன பண்ணுவாங்க ஆளுக்கு ஒரு பிடி எடுத்தாங்கன்னா சாப்பாடே அங்க இருக்காது வீட்டுக்கு வரும்பொழு து நம்ம பசி பசி அப்படின்னுதான் வர்ற ஒரு சூழ்நில இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆனா அந்த நேர நமக்கு அந்த எடத்துல பசி இருக்காது ஏனா அவர் நம்ம சாப்பாட்ட அவுங்க சா ப்பிட்டாரோ நமக் கு அந்த பசி வந்து அங் இருக்காது உறவ அது ஒரு ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையா இருந்தது ஆனா இப் பொழுது அப்ப இந்த மாரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஆம அதது அ தனி ஒ அதாவது ப்ச் கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டு இல்ல வந்து நம்முடைய அ வேற ஆ வேற பள்ளிக்கூடமா இருக்கட்டு குடுக்குற சாப்பாட வந்துட்டு அப் அப்படியேதா வருது பிள்ளைங்களுக்கு அம் அவுங்களுக்குள்ள ஒரு பகிரும் தன்மை வந் து இல்ல அ ரெண்டாவது அவுங்க வீட்லயு அப்டியேதா இருக்கறாங்க இப்ப அவங்களோட அக்கா அவங்களோட என்னோட த எனக்கு ரெண்டு புள்ளைங்களாயிட்டாங்க இப்போ என்னோட சின்ன புள்ளையா இருக்கட்டு இல்ல பெரிய புள்ளையா இருக்கட்டு பெரியா பாப்பா வந்து சின்ன பிள்ளைக்கு குடுத்து சாப்பணு அந்த ஒரு ஹேபிட் வந்து அவளுக்கு வரமாட்டேங்குது சோ இதேதா அவ ஸ்கூல்லயு போய்ட்டு பண்றா அவ அவளுடைய தோழிகளுக்கு யாருக்கு கொடுத்து சாப் படுறது அப்டின்ற ஒரு பழக்க இல்லாம அவளே வந்து சாப்பிடறது கேட்டா நா எ தனா செஞ்சு குடுத்து வுடற பள்ளிக்கூடத்துக்கு குடுத் துடறே அப்டின்னா எடுத்துரு என்ன சொல் ன்னா ம் தனியா அவளுடைய தோழிக்கு தனியா நா குடுத்துடுற ஒரு சூழ்நிலையா இருக்கு இத கொண்டு போயி இ இந்த பாப்பாக்கு குடு இது கொண்டு போய் அந்த பாப்பாக்கு குடுனு சொல்லியே குடுக்குற ஆனா ந்து நா அவளுக்குலா தரமாட் ட நா அவ அவளுக்கு தரமாட்ட நா இன்னோரு பாப்பாக்குதா தருவே அப்பின்ற ஒரு ஒரு யோச னைலயே பாப்பா போறா ஸ்கூலுக்கு நம்ம அப்பெல்லா அப்டில்லா இருந்தமா அப்டின் நெனைச்சு பாக்கும்போது நம்ம அந்த மாரி காலத்துல அந்த மாதிரி இல்ல ரண்டாவுது நம்ம பள்ளிகூட எப் படா தெறப்பாங்க போகும் பொழுது ச பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது சரி நெறைய ஒரு சுட்டித்தன பண்ணிக்கிட்டு இருந்தோ நா என்னுடைய பள்ளி வாழ்க்கைய திங்கனா ஒரு எனக்குனு ஒரு தனிய ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தோழிகள் குரூப் பேய் இருந்தது நாங்கல்லா ஒரு சேட்ட பண்ற ஒரு குரூப் குரூப் ல இருந்தோ சோ அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்னாதா சேட்ட பண்ணிக்கிட்டு நம்ம அரட்ட அடிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுனாலு ஆனா படி புருசேங்க பொழுதே நம்ம தெளிவா ஒரு அது ஒரு ஒரு நல்ல மார்க் எடுத்து இப்ப தேர்ச்சி பெற்று வந்தோ அப்டின் எல்லா நெனைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்தஸ் சூழ்நெலய நெனைக்கறதுக்கே சோ உங்களுடைய பள்ளி அ க்க எப்படி தோழி இருந்தது
ஆ எனக்கு வந்து பள்ளி பள்ளிக்கூட போகணும்ன்றா அ போகணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப புடிக்கு லீவ் விட்டப்பற ச்சி ஏன்டா லீவ் விட்டாங்க அந்த மாரி இருக்கு அ ஆ ஆமா ஏனா அவ்ளோ நல்லாஞ்ச்சு ஆ சண்டைகள் இருந் ரிச்சு விளையாடினோ சிரிச்சு பேசிட்ருந்தோ நெறைய குறும்புதனம்ல்லா பண்ணுவோ ஆ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லா இருந்துச்சு அந்த சின்ன வயசுல ஆமா நமக்கு தெரியாது இப்பதா நினைச்சு பாக்கும்போது அவ்ளோ சந்தோசமா இருதுச்சு என்னடாது அப்டின்ற மாரி ஆ சின்ன வயசுலே மறுபடியு போயிரலாமேன்ற மாரி ஒரு உணர்ச்சி ஏற்படுது ஏற்படுது
நிச்சயமா இப்ப பாத்தீங்க ஆ நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னாந்ததா அந்த காலம் அப்படின்னு சொல்றத விட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் க முன்னாடினா அதிகமான ஒரு தனி ஸ்கூல் அப்டின்னு க்குறது அதாவது பிரைவேட் ஸ்கூல்னு சொல்ற மாதிரி அந்த மாரி ஸ்கூல் அதிக யோ அளவுல இல்ல அதிகபட்சம் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லதா நெறைய பேர் படிச்சிருக்காங்க அந்த மாரிதா இருந்திருக்கு இப்ப பாத்தீங்க காலகட்டத் த்துக்கு பாத்தோ அப்டின்னாக்கா தெருக்கு தெரு தனிப்பள்ளி கூடோ வந்துருச்சு தனி தெருக்கு தெரு ஒ இப்போ மூலைக்கு மூல அ வந்து ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ன்னு சொல்ட்டு நெறைய வந்து இப்போ வந்துருக்கு அதனால பிள்ளைங்களுக் கு வந்து அந்த ஒரு ஒரு ஒரு ஒரு விளையாட்டு தன்மை அப்டின் இல்ல பாருங்ளேன் ஏன்னா இப்போ மூணு வய்சு ஆய்ட்டாவே புள்ளைங்கள கொண்டு போய் பள்ளிக்கூடத்ல தள்ளி வுட்ற சூழ்நிலைலா இப் ச்ச் பெற்றோர்கள் நம்ம வந்துட்டோ ரெண்டாவ்து நம்ம வந்து நம் நா படிக்க நா உள் என்னோட படிப்பு காலங்கள்ல பாத்தீங்கனா எனக்கு அஞ்சு ஆறு வய்சுல என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விட்ருக்காங்க அதாவது அந்த அ பள்ளிக்கூடத் த்துல கொண்டு விட்ருக்காங்க ஆனா ஏ கொழந்தைங்க ள நா மூனு வய்ஸ்லே பெரிய பாப்பா கொண்டு போய் பள்ளி கூடத்துல விட்டுட்ட சின்ன பாப்பா கொண்டு போய் பள்ளி கூட்த்துல சேக்க போறோ சோ அவுங்க ஒரு அந்த வெளையாட்டு தன்மை இந்த குறும்புத்தன்மை அதெல்லா எல்லாத்தியு மூட்ட கட்டி வெச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல போய்ட்டு ரொம் ம்ப அமைதியா உக்காந்து எந்திரிச்சு வராங்க சோ அந்த அதுல ஒரு வெளயாட்டு தன்மைய அந் ஒ ரு சந்தோஷம் இந்த ல இந்த இந்த ஒரு வயது வந்து ஒரு சந்தோஷமா ஒரு கழிக்கு கூடிய வயது அவுங்க வந்து நம்மளே வந்துட்டு ச்ச் போட்டு கெடுத்து வைக்கிறோங்கிறத நென க்கும் போது எனக்கு ஒரு பக்கோ கஷ்டமாக இருந்தாலு இன்னொரு பக்கோ வீட்ல அவ்ளோ சேட்டைகள் ரெண்டு பேரு அடிச்சு க்கிறது அ அவுங்கள அடிச்சுக்கிட்டு அ அதனால நமக்கு ப்ரெஷர ஏத்திக்கிட்டு ஒ ரொம்போ எனக்கு மன உளச்சல் மன அழுதத்த தா குடுக்குறாங்க கொழந்தைங்க எத அதனாலவே கொண்டு போய் ஸ் பள்ளிக்கூடத்துல விடுங்க என்னோர் கணவருகிட்ட தா சொல்ட்ருக்கே சின்னா பாப் கொண்டோய் பள்ளிகூடத்துல விடுங்க பெரிய பாப்பா த்த உடன் இததா நாங்க சொல்லிட்கிட்ருக் அப்பறோ இப்ப அந்த மாரி சூழ்நிலயே ஆயிருச்சு அப்பல்லா பாத்தீங்கன்னாம் பள்ளிக்கொடம் விட்டு வெளில வந்தோன பாத் த்தீங்கன்னா ஒரு பாட்டி கட இருக்கு பாட்டி கட அந்தாது அந்தந்த ஸ் சீசன்ல எழந்த பழமா இருக்கட்டு நாவல் பழமா இருக்கட்டு அல்லது கடல மிட்டாய் தேன் மிட்டாய் அ அந்த மாரி ஒரு அந்த அந்த மாரி ஒரு மிட்டாயி வகைகளா இருக்கட்டு எல்லாத்தையு வெளிலேயே வச்சு ஒரு திறந்த வெளியில வச்சு விப்பாங்க கடலை அ அந்த மாதிரி கிழங்கு வகைகள் அப்டின்னு சொல்ட்டு வெளியில வச்சு விப்பாங்க இப்பொழுது ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்டின்னா பள்ளிக்கூடத்துக்கு வெளில பெரிய கடை ஸ்டோரே போட்டு வச்சாலு வாங்கி தர்ற ஒரு ஒர் வாங்கி தரக்கூடிய அத சாப் போக்கூடிய நலமை இப்போதைக்கு இல்ல அப்ப தெரிஞ்ச ஒரு தெரிந்தவர்கள் தெறந்து கெடக்கற ஒரு இடத்துல ஒரு இந்த பாட்டி வச் வச்சுக்கிறத வாங்கி சாப்பிட்ட காலங்கள் இருந்தாலு கொழந்தைங்க நாங்களே நல்லா தான் இருந்தோம் அதெல்லா சாப்ட்டுட்டு அது ஒரு சந்தோஷ கொடுக் இருக்கற ஒரு ரூபாயா இருக்கட்டும் ரெண்ரூபாயா இருக்கட்டு எடுத்துட்டு போயிட வாங்கி வாங்கி சாப்பறது
ம் ம் ம் ம்
என்ன வாங்க முடியுது பாருங்க ஒண்ணு அந்த அந்த மாதிரி இ எதுக்கு எதுவுமே வாங்க முடிய
ஆமாமா அது அது அப் அப்ப வெளி கீழஒரு பாட்டி போட்டு வித்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுதா இப்ப இருக்கிறது கடேலேலா இருக்கு சிப்ஸு பிஸ்கெட்டு இது மாரிதா வித்துட்டு இருக் காங்க இதெல்லா பசங்களுக்கு வாங்கி குடுக்குறது அவ்ளோ நல்லதா இல்லேல்ல அவன் கேட்டா கூட வாங்கி குடுக்க வேணான்ற மாரிதா தோணுது
ஆமா அப்பல்லா பாத்தீங்கன்னா எங்க வாங்கி வாங்கி குடுத்தாங்க பென்சில் வாங்கி குடுத்தாங்கன்னா அந்த பென்சில நான் தீர்ர வரைக்கு பத் பத்தறப்படுத்தி வச்சுப்பே பேனாவா இருக்கட்டு அப்ப வந்து இந்த மாரி கிங் வந்து வந்து வாங்கி ஊத்தி பேனாக்குள்ள இங்கு வாங்கி ஊத்தி நம்ம எழுதனு ச் சோ நமக்கு பேனாவாது ஒரு பேனானா ஒரு வருஷத்துக்கு அந்த பேனா நம்ம பேனாவ தொலைக்க மாட்டோ இங்கு மட்டும்தான் வாங்கி நம்ம அதுல போட்டுக்கிட்டு நம்ம அந்த மாரி பயன்படுத்துனோ ஆனா இப்ப உள்ள காலத்துல பாத் தீங்கன்னா என் கொழந்தைக்கெல்லா ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் நா குடுத்து வுட்றே எடுத்துட்டு போறா அந்த இட புது பென்சி குடு குடுத்து விட்டாலும் எடுத்துட்டு போறாங்க அங்க போய்ட்டு காண அடிச்சுட்டு வீட் வீட்டுக்கு வாராங்க தெனந்தோறு தெனந்தோறும் நா வந்து ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு பென்ஷில் குடுத் துவுர்ரே
அப்பல்லாம் ரெண்டே பென்சில்தா நட்ராச்சு ஒன்னு அப்ஜரா அவ்ளோதான் இப்பன்னா கலர் கலரா எதோ வருது வந்து பாத்துட்டு என்ன என கு அது வேணும் அப்டின்னு சொல்லி கேக்குறாங்க அடம்புடிக்குறாங்க
நிச்சயிமா அப்ப பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொல்ற மாரி அப்பெல்லாம் ரெண்டே வ ரெண்டே வ கையான பென்சில்க தா இருந்தது து இப்ப அப்ப வந்து இந்த நட் நட்ராஜி அப்சரா இருந்தாலும் நம்ம சீவ சீவ ஒடையாது பாத்திருக்கிங்ளா அது நம்ம எவ்ளோ சீவுனாலு அந்த ஒடையது ஆனா இப்ப உள்ள வர பென்சில் எல்லா என்ன ஆகுது நம்ம சீவ சீவ அந்த ஷார்ப் னருக்குள்ளயே ஒடஞ்சுருது அதுலயே பாதி பென்சில் காலி‌ ஆயிடுது இல்லையா ஒ அ அது அதுதா அந்த உள்ள அப்ப உள்ள ஒரு தரத்துக்கும் இப்ப உள்ள தரத்துக்கும் எவ்ள ஒரு வித்தியாச த்த பாருங்க அப்ப ரெண்டு க இருந்தாலும் நடராஜன் அவங்களுடைய கம்பெனியா இருந்தாலு நம்ம வாங்கற பென்சில் ஒரு மாச ம் ரெண்டு மாசமு கூட நமக்கு வரும் ஆனா இப்ப உள்ள காலகட்டத் துக்கு பாத்திங்கனா நம்ம அஞ்சு பென்சில் வாங்குனாலு ஒரு வாரத்துக்கு கூட வரமாட்டேங்குது அது கொழந்தைங்க சீவறதுலயே பாத்திங்னா நீ பாப்பா சீவுனாதா ஒடையுது அப்டின்னு நெனைச்சு நா வாங்கி சீவுனா அதே மாதிரிதா இருக் கு அதுக்குள்ள விட்டு மாட்டிக்கிட்டு ஒடஞ்சுக்கிது இந்த மாரி ஒரு தரம் இல்லாம இருக்கு பாருங்க அப்ப உள்ள தரத்துக்கும் இப்ப உள்ள தரத்துக் ஒரு எவ்ள ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு இல்ல இந்த வகைகள் அதாது பென்சில் அப்டின்றதுக்கு சொல்லல மற்ற மற்ற எல்லாத்துக்குமே சொல்ல போனிங்கனா பா த்துங்களே அப்ப உள்ள பா படிப்புக்கு இப்ப உள்ள அதாவது என்னுடைய அப்பா காலங்கள்ல உள்ள படிப்புக்கும் என்னுடைய படிப்புக்கும் என்னோட கொழந்த படிப்புக்கு உள்ள வித்யாச ங்கள் பாத்திங்கனா அவ்ள ஒரு வித் தியாசம் இருக்கு இப்ப எங்க அப்பா அப்பா காலத்துல உள்ள படிப்பெல்லா பாத் திங்க எங்க அப்பாவா இருக்கட்டும் என்னுடைய மாமனாரா இருக்கட்டும் அவங்களுடைய காலகட்டத்து படிப்பெல்லா பாருங்க திங்கனா அவுங்களா மனகணக் கு நம்ம இப்ப சொன்னோ அப்டினா அவ்ங்க மனதாலயே அந்த கணக்க போட்டு ஆ ஓகே கரெக்ட்டு எங் இது இதுக்கு இவ்ளோவு இதுக்கு அவ்ளோவு அப்டின்றத சொல்லுவாங்க சோ என்னுடைய காலகட்டத்துக்கு பாத்தீங்னா நாங் கேல்குலேட்டர் தேடுவே ஆ ஓ இப்டியா அப்டியா அப்டின்னு சொல்ட்டு அப்டி இல்ல அப்டினா என்னோட கைய விட்டு கூட நா க கட கடனு நாம் அப்பலா கை விட்டு தானே நம்மலா வந்து கணக்குலா நம்ம வந்து
ஆமா ஆமா
சோ அந்த மாதிரி கூட நாம் படிச்சிருக்கே ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பாத் இங்கனா இவ்ங்க கால்குலேட்டர் குடுத்தாலு அவ்ங்க கத்துப்பாங்ளா ஆனா நம்ம வந்து பணங்கட்டி படிக்க வக்கிறோ சோ அப்ப உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நெனச்சா நெறைய வித்தியாசங்கள் இருக்கு நன்றி தோழி உங்ககிட்ட நா பழையதாது காலங்கள பொறுத் ற்றி நம்ம பேசியத் தெரிமா மனசு சு கொஞ்சம் மகிழ்ச்சி தரமா ஒரு செயலா இருந்தது
சேரி சேரி தோழி சேரி சேரி ம்